ஆ இப்ப கேக்குதுங்ளா
ஆ இப்ப கேக்குது
ஆ சொல்லுங்க
ஆஹ் என்ன பண்றீங்க
ஆஹ் நா சும்மாதா இருக்கே
உம் சாப்ட்டிங்கலா ஹா நானு சும்மாதா இருக்கே
சாப்ட்டீங்களா ஆ சாப்ட்டே எங்க ஒர்க்ல இருக்கீங்ளா இல்ல வீட்ல இருக்கீங்ளா
வீட்ல தா இருக்கே நீங்க
நானு வீட்லதா இருக்கே
ம் ஹவுஸ் ஒய்ஃபா
ஆ ஆமா நீங்க
நானு தா
ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு
அவுரு வந்து ஒர்க் போயிருக்காரு
ஓ செரிங்க செரிங்க
ம் பாப்பா இருக்காங்களா உங்களுக்கு
இல்லங்க கல்யாணோ ஆயி ஒரு வருஷதா ஆகுது கொழந்தலா இல்ல
ஓகே ஓகே இப்போதானா
ஆமா
ஓகே ஓகே இல்ல டிபில வந்து கொழந்த ஒண்ணு இருந்துச்சு சரி அது உங்க பொண்ணோனு நெனச்சே
இல்ல அது பா தங்கச்சி கொழந்த
ஆ சேரி என்ன படிச்சிருக்கீங்க இப்போதா லேட் மேர்ரேஜா ஹலோ
ஸ்ட்டுல தா கல்யாணாச்சி
புரியில்ல
இருவத்தி எட்டு வயசுலதா கல்யாணாச்சு போன வருஷோ தா இப்ப எனக்கு இருவத்தி ஒம்போது
ஆஹ் சேரி
இருவத்தெட்ல தா கல்யாணோ ஆச்சு
ஓகே லேட்டா பண்ணாதா நல்லது ரொம்ப நல்லா ஜாலியா இருந்து
அதெல்லா இல்லிங்க அது இல்ல சீக்கிரமா பண்ணாதாங்க நல்லது ஒரு முப்பது வயிஸ்குள்ள குழந்த எல்லாத்தியு ஸ்கூலுக்கு அம்ச்சிட்டு கொஞ்சோ ஃப்ரீயாயிட்லா
ஆஹ் நீங்க எப்டி சொல்றீ இருக்கிறீங்க பண்ணவுங்க பண்ணி பாத்தா தா தெரியு எவ்ளோ கஷ்டோனு ஐயோ இப்போ வந்து டக்கு டக்குன்னு குழந்த ஆயிட்டு குழந்த வந்துருச்சுன்னா அத பாக் வேலய பாக்குறதா அங்க பண்றதா இங்க பண்ணியே எவ்ளோ டென்ஷன்னு இருக் கொஞ்சோ டிமான்டிங் நீங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க லைஃப்ப
நா எங்கங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்தே பே நா குழந்ததா பெத்துக்குல்ல ஆனா கிட்டத்தட்ட தொ மூணு கொழந்தைக்கி டெலிவரி பாத்து வேல பாத்து ஆயா வேல பாத்து வளத்து உட்டு தா வந்துருக்க பெத்துக்காதகுற ஏ அண்ண கொழந்தைங்கள சொல்ற
ஓ ஓ அப்டியா நல்லா இருந்துச்சு ம்
ஹ அப்பியே எனக்கு அதே வேலதா இப்போ நா டெலிவரி பாத்தாலு செரி நா பாக்கனாலு செரி நா என்ன வேல பாப்போனோ அதேதா பாத்துட்டு வந்துருக்க
ஆ சேரி
இப்ப எனக்கு வந்து ஒரு சின்ன பயோ இருக்கு ஒரு வேள வைஸ் ஆயிடுச்சி நம்பலுக்கு கொழந்த இல்லனா என்னா பண்றது
அதல்லா அப்டி இல்ல
ஒரு மூப் இல்ல சில பேர் சொல்றாங்கன்னா முப்பது வெய்சு ஆயிடுச்சு இப்ப கொழந்த இருக் காது அப்டின்னு போது நமக்கே லைட்டா பீதி ஆவுது நம்ம நல்லாதானயா இருக்கோ அப்டின்னிட்டு
அது மத்தவங்க சொல்லுவாங்க அவுங்க வந்து வேணுண்ட்டு சொல்லுவாங்க செரி ஒரு சிலரோட ஆம் ஆனா அப்டில்லா இல்ல நெறைய பேத்துக்கு லேட்டா கூட கொழந்தை பெற ந்துருக்குதில்ல சீக்கிரோ கல்யாணோ ஆயிட்டு கூட இருபத்து ஒன்பது முப்பதுல கூட கொழந்த பெறக்குதுல அப்டியு இருக்கு
ம் ம் ஆமா அப்டியு இருக்கு தா எனக்கு நாப்பது வெயிசுல முப்பத்தஞ்சி வெயிசுல கல்யாணோ பண்ணி கொழந்த பெத்தவங்களு இருக்காங்க
இருக்றாங்கல்ல அதெல்லா நீங்க ஏ பயப்பிறீங்க அதெல்லா சீக்கிரோ ஆகும்
நீ இருந்தாலு உள்ள ஒரு பயோ நம்ம சீக்கிரமா பண்ணியிருக் ருக்கலாமோ இப்ப ஏ கூட இருந்தவுங்க கிளாஸ்மேட்ஸ்சு ஃப்ரண்ட்ஸ்சு எல்லா வந்து ஒரு இருவத்ரெண்டு இருவத்தி மூண்லே கல்யாணோ பண்ணி பத்தொம்போதுலே கல்யாணோ பண்ட்டாங்க
அந்த மேரி கல்யாணோ பண்ணி அவுங்க ரெண்டு கொழந்த அப்டி இருன்டுக் இப்போ எல்லாத்தியு ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு அவுங்க ஃப்ரீயாயிட்டாங்க
பிளான்
இப்ப நம்ப வந்து தனியா உக்காண்ட்ருக்கமேபோது கொஞ்சோ என்னாடா இது நம்ப இதுக்கப்றதா எல்லாத்தையு அனுபவக்கினுமா அப்டின்ற மாரி இருக்கு
ஓ அந்தக் கஷ்டோ
ஆமா நம்மளுக்கே வெயிசு ஆய்ச்சே நம்ம என்னடா போய் கொழந்தைய வளத்து ரொம்ப டையட் ஆயிடுவோன்ற மாரி இருக்கு
அப்றோ நீங்களே இப்டி நெனைச்சா எப்டி ஜாலியா இருந்துட்டு வந்திருக்கோ செரி பாத்துக்குலா அப்டின்னுள்ளா கூட நீங்க அக்காவோட ஃப்ரெண்டு தட்டி டூ சம்திங் இருக்கு இப்பதா கல்யாணோ ஆனுச்சு தேட்டி ஒன்ல இப்ப ஒடனே பேபி எத்தன மன்ந்த்து ஆ த்ரீ மந்த் ஃபோர் மந்த்ஸ் ப்ரெக்னன்ட் ப்ரெக்னன்ட்டா இருக்காங்க அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்லப்பா ம் நெறைய பேரு ஆனா நீங்க எதோ யோசிக்காதீங்க பெருசா ஜாலியா இருங்க
அதா நானு யோசிச்சுட்டுருக்கே ஆமா இங்க நாலு பேரு நல்ல வார்த் தையா சொன்னா கொஞ்சோ பாசிட்டிவா தோணுது ஏனா நம்ம சுத்தி இருக்கிற ஏ நம்ம எங்க சொந்தக்காரிங்க இந்த வயசான கெழவிங்க இதுங்கெல்லா பயமுறுத்தி வுட்றுதுங்க
ஆ அவங்க பேச்சல்லா எதுக்கு கேக்குறீங்க எல்லாரு அப்டித்தா சொல்லுவாங்க இப்போ வந்து ம் எங்க அக்காக்கு கூடத்தா லேட்டா கொழந்த பொறந்துச்சு மூணு வருஷோ அவுங்க என்ஜாய் நா நெனச்சா கூட மத்தவுங்க ஏன் இல்ல ஏன் இல்லன் கேட்டு கேட்டு அவுங்ள மெண்ட்டல் டார்ச்சர் பண்ணி அதுக்கப்றமேட்டு தா அவிங்களுக்கு ட்வின்ஸ்சு
ஹோய் ட்வின்ஷா
ஆமா லேட்டா பொறந்தாலு ட்வின்ஸா பொறக்குது
ஆமா ஆமா சொன்னாங்க ஒரு தேர்ட்டி ஏஜ்ட் மேலே பொறந்தா ட்வின்ஸ் தா பொறக்கு அப்டி சொன்னாங்க
ம் எனக்குமே கூட ட்வின்ஸ் தா ஃபார்ம் ஆனுச்சு ஆனா வந்து ஒண்ணு வந்து லேட்டா ஃபார்மாயிருக்கு ஒன் வீக்கு தள்ளி ஃபார்மாயிருக்கு அது வந்து ஹார்ட்பீட் இன்னு வல்ல ஒண்ணு க்கு மட்டுதா ஹார்ட் பீட் இருக்கு அப்டின் சொல்லி அது அபார்ட் ஆனாலு ஆயி ரு நீங்க அதெல்லா வச்சி நெனச்சிக்காதீங்க ரெண்டு வருன்னு அப்டின் சொன்னாங்க அதே மாரியே ஒண்ணு கழிச்சு ஒண்ணு அபாஷன் ஆயிடுச்சு ஒண்ணு மட்டுதா
அப்டியா ஆமா அது ஒரு ஒரு கொழந்தைக்கு வந்து அந்த ச த்து குறைபாடு அந்த மாரி வளர்ச்சி இல்லனா அதுவே இந்த மாரி ஆயிடு அப்டி சொ
ஆ ஆம்மாமா ஆனா நீங்க நீங்க இப்ப வெயிட் பண்ணிட்டுருக்கறதுக்கு உங்களுக்கு ரெண்டு இல்லன்னா மூணா வருமே கவலப்படாதீங்க ம்
உங்களுக்கு எத்தன கொழந்த
எனக்கு ஒண்ணுதா
ஒரு கொழந்த தானா
ஆ ஒண்ணுதா எனக்கா கொழந்தைக்கா மூணு மூணு முடிஞ்சி நாலு ஸ்டார்ட் ஆயி
ம்
இப்போ இப்ப ஸ்கூல் போயிட்டுக்குறா
இப்ப தா ஜாயின் இப்ப தா சேத்துருக்கீங்ளா
ஆ ம் ம்
ஓகே ஓகே பையனா
ம் பையன்
ம் ஓகே இனிமே கொஞ்ச நீங்க ஃப்ரீயா இருக்கலா ஸ்கூலுக் அமிச்சிட்டு எதா ஒரு ஒர்க் பாத்துட்டு
ஆமா அவுங்க இருந்தாங்கன் வச்சுக்கோங்ள ஒரு பக்கம் கத் மூணு பேர் இருக்றாங்க எங்க வீட்ல மூணு பசங்க அ ஹஸ்பண்டோட அண்ணா பசங்க ரெண்டு பேரு என்னோட பையன் ஒன்னு மூணு பேத்துக்கிட்டயு கத் கத்துவ எல்லாரு சேந்து கத்தனு அங்க போவாதீங்க இங்க போவாதீங்க அங்க பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு கத்திகிட்டே இருக்கணு ஒரு செகண்ட்டு ஆயி அவிங்க வந்து ட்வின்ஸா அவிங்க வந்து ஒரு செட்டு தனியா விட்டாங்கன் வச்சுக்கோங்க ஏதாவுது காயம் பண்ணிட்டு ம் அப்டித்தா பண்றானுங்க
எங்க வீட்லியு அப்டிதா எங்க அம்மா வீட்லியு அப்டிதா சண்ட நடக்கு மொத அண்ணனுக்கு ரெண்டு பசங்க சின்ன அண்ணாக்கு ஒரு கொழந்த
ம்
மூணு பேரியு தனியா விட்டுட்டோன் வச்சுக்கங்களா ஏதா ஒரு சேட்ட அவுங்க கத்திட்டு இருந்தாதா விளையாட்றாங்கன்னே அர்த்தோம் அவங்க என்ன சைலண்ட் ஆயி ட்ட பயந்துருவோ என்ன சைலண்டா இருக்கு வீடு எங்க இருக்காங்கன்னு தேடு அப்டின் ட்ற மாரி அ
ஏதாவது ஒரு வேல கப்போர்ட ஓபன் பண்ணி அது குள்ள ஏதாவது எடுத்து கொட்டி மூஞ்சு ஃபுள்ள அப்பி ஐயையோ யோ என்ன வேல பண்ணுவாங்க தெரியுமா
ஆமா கொஞ்ச சமாளிக்கிறது கஷ்டம் தான் நீங்க ஒன்னா இருக்கீங்களா
ஆ ஒன்னா இருக்கோம்
ம் கொஞ்ச கஷ்டம் தான் ஒத்த ரெண்டு பேருனா பரவாயில்ல மூணு பேருனா ரொம்ப கஷ்டம்
ரொம்பதா இப்ப வந்து நாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலுமே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலுமே அழுவரானுங்க என கண்ணா வேணு எனக்கு தணுவி வேணும் அப்டின்னு அழுந்து அவங்களுக்கு பசமே நாங்க கிளம்ப இங்க வர்தா இருக்கு
ம் ம் ஆமா அவங்களுக்கு வெளையாடிட்டே இருந்துட்டு திடீர்னு வேற இடத்துல விட்டா அப்டி இருக்க முடியாது எங்க சின்ன அண்ணா பையனுக்கெல்லாம் வந்து ஜெரமே வந்துருச்சு ஏக்கத்துல
ம்
ரொம்ப நாள் அவங்க ஆயா வீட்ல போய இருந்தா திடீர்னு ஒரு நாள் போயிட்டு பசங்க பாக்கணும்னு சொன்னதுனால கூட்டு போய் காமிச்சுட்டு வந்தோம் அவங்க வந்ததுக்கு அப்பறம் பாத்தா தம்பிக்கு ஜெரமே வந்துருச்சு
அப்றோம்
அப்றோ என்னென்னமோ பண்ணி பாத்து சரியா ஆவல சரி ஆவல கொழந்தைய கூட்டிட்டு வந்துருங்க அப்டின்னு சொல்லி சொல்லிட்டோம் வந்தது கப்பறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்பறம் பாத்தா நல்லா வெளாடுறா
ஆமா ஒரு சில கொழந்தைங்களுக்கு அப்டி தான் ஏக்கம் பிடிச்சிக்கிறாங்க
ஆமா என்ன தான் பாத்தாலும் பிள்ளைங்க அந்த ஒரு கூடவே இருக்கிறதுனால அது ரொம்ப பாசமாக இருக்கும்
ஆமா
நீங்க என்ன பண்ணி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நான் வந்து பி எஸ்‌ சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு ஹ ஒன் இயர் கேப்பு அதுக்கு அப்பறமேட்டுக்கா எம் சி யே போட்டேன்
ம்
எம் சி யே வும் ஒன் இயர் படிச்சேன் அதுக்கு அப்பறமேட்டு கல்யாணம் ஆயிடுச்சு வந்துட்டேன்
ஹ ஓகே ஓகே
நீங்க
நான் வந்து நெர்சிங் படிச்சேன்
ம்
படிச்சுட்டு அப்டியே லவ் பண்ணி வீட்ல மாட்டிக்கிட்டேன் ஒரு ஆறு வருஷம் அப்றோ ஹவுஸ் அரஸ்டிலா இருந்தேன் அப்றோ அப்டியே கல்யாண பண்ணிட்டு இப்ப இந்த வந்துட்ட
ஆறு வருஷம் எப்டி நீங்க வெளியே போகாம வீட்லயே இருந்துட்டு எப்டி இருந்தீங்க
அப்டிதாங்கே அதுல நடுவுல கேப் டைம்லாம் கிடைக்கும் வெள்ல போக வேலைக்கு போவேன் ஒரு ரெண்டு மாசம் வேலைக்கு போவேன் அப்பறம் மறுபடியும் வீட்லே இருப்பேன் மாட்டிக்கிட்டு மறுபடியும் மாட்டிட்டு வீட்டிலயே இருப்பேன் அந்த மாரி இர்ந்துட்டேன்
ம் நானும் லவ் மேரேஜ் தான் ஆ நானும் மாட்டிக்கிட்டனா வீட்லயெல்லா ஆடிப் ஆனா எனக்கு வந்து ரிலேட்டிவ் தான் அம்மாவோட சித்தி பையன் தான்
ம்
மாட்டி அடியிலா வாங்கி செத் ட்டடாவாது ஜாத செட்டாவாது அப்டி இப்டி எதெதோப் போயி நா அழுந்த கண் நா வவர்தா வேணுனு அழுந்து அப்ற மேட்டுக்கா ஜாதகோ செட் டாகல இருந்தாலு அம்மா அப்பா ஒங்க சைடு அம்மா அப்பாவு வரக்கூடாது அவிங்க சைடு அம்மா அப்பா வரக்கூடாது நீங் போயித்தோ கோயில்ல தாலிகட் ட்டிகினுன் சொல்லி யாருமே இல்லாம தனியா போய் கல்யாண் பண்ணிட்டு வந்தோ
ஏ வரக்கூடாது ஜாதகத்தாலையா
ஆ ஜாதகத்தால அப்டி சொல்லிட்டாங்க ஆன
எங்க அண்ணி ஃபிரண்டோட தங்கச்சிக்கு அப்டிதா சொன்னாங்க
ஆ ஆனா ரிலேட்டிவ்ஸ்லா எல்லாரு வந்தாங்க எங்க அம்மா அப்பாவு அவிங்க அப்பா அப்பாவு வல்ல
ம் பரவால்ல பரவால்ல
நீங்க
என்ன சொன்னாங்கனா கல்யாணத்துக்கு வந்து அப்பா அம்மா வரக்கூடாது பொண்ணோட அப்பா அம்மா வந்தா ரெண்டு பேர்ல யாராவ் ஒருத் த்துங்க எறந்துருவாங்க அப்டி சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா வந்து அவுங்க என்னச் சொன்னாங்கனா கோயில்ல பண்றதனால அதலா வந்து எதுவு ஆகாது அப்டின் சொல்லிட்டு சொல்ட் ட்டு போயிட்டு வந்தாங்க நல்லாதா இருக்காங்க
நல்லா இருக்காங்களா நீங்க நீங்க வந்து அ லவ் பண்ணிங்ளே கல்யாண் பண்ணிகிட்டீங்ளா இல்ல அ
ஆமா நா லவ் பண்ண பைனதா கல்யாணம் பண்ணிகிட்டே
ஆறு வருஷோ கஷ்டப்பட்டு இதுப் பண்ணி அவுங்களையே பரவால்லா வீட்ல ஒத்துகிட்டாங்களா
ஜாதகோ செட்டாவல அப்டி இப்டின் சொல்லி அது செட்டாவல இது செட்டாவல பிரச் ச்சன அப்டின் சொல்லிட்டு அ பிரச்சனலாம் போயிட்டு அப்றோ அவுங்களே வந்து பாவம் பாத்து இதுக்கு மேலயு வெச்சுருந்தா இந்த புள்ள லைஃபே வீணாதாம் போவு செரிங்கிட்டுடாம் போயிடுப் போ நீயாவாவுது போயிடு போய்ட்டு இவுங்க யாரு ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டு அப்டே எங்க அண்ணதாங்கம் சொல்லி அம்ச்சு வெச்சாங்க
இப்ப எல்லா வீட்லல்லாப் பேச்றாங்ளா
இப்ப எல்லாம் பேசறாங்க ஒரு சிலர் மட்டு எங்க பெரியண்ணா பேசமாட்டாங்க
ம்
ம் பெரியண்ணா பெரியண்ணா ஃபேம்லி யாரும் பேசமாட்டாங்க அப்றோ எங்க தாய் மாமா வீட்ல பேசமாட்டாங்க
ம்
மத்தபடி எல்லாரு இப்ப ஒரு டெத்து ஒன்னு எங்க சின்னத் தாய் மாமா எறன்ட்டாரு அந்த டெத் அந்து எல்லாரு ஒன்னா சேந்துட்டோ
ம்